ஆ ஆஹ் கேக்குது
ல்லுங்க கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது கேக்குது உனக் கேக்குதா
கேக்குது கேக்குது
உம் என்ன பண்றீங்க
இந்தோ இங்க உக்காந்துட்டு இருக்கேன் உக்காந்துட்டு ரோட்ல வண்டி போயிட்டு இருக்கு அது பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நான் வந்து சும்மாதான் இருக்கேன்
சாப்பிட்டீங்களா
உம்
உம்
ஏன் அவுங்கள எடுக்கல இன்டர்வியூல
அவங்க அந்த அலுவகத்துக்கு போனாங்க ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன் னா அவங்களுடைய அவங்களுடைய அதான் அஹ் அனுப்பும் திறன் கம்மியா இருக்குறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சோ கட் த்திருக்க சொல்லியிருக்காங்களா
ஆஹ் அவுங்க ஆஹ் அவங்க நல்லா பண்ணுவாங்க வந்தாங்கன்னா கொஞ்சோ இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சோ சொல்லுங்க நீங்க
ஆஹ் நா சொல்லியிருக்கேன் அவுங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னு ஒரு ரெண்டு மூணு பேரு பாத்துட்டு அப்புறமேட்டு ஃபில்டரு பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடுக்குறேன் அப்பிடின்னு சொல்லிருக்காங்க நா தா சொன்னே ஆஹ் நா அதா சொன்னா அவங்களோடைய வீடு அங்க கிட்டயேதா இருக் க்கு நீங்க கொஞ்சோ பேசி சொல்லுங் ங்க அப்பிடின்னு சொல்லிருக்கே எங்க எச் ஆர் கிட்ட அவுங்க சொல்லட்டோன்னே நா உங்களுக்கு சொல்றே ஓக்கேங்களா
கே கொஞ்சு சொல்லுங்க அவ கிட்ட
சேரி சேரி நா சொல்றேனா சொல்
உம் இப்பவே அட்டன் பண்ணுவாங்களா வந்து அங்க அங்க வந்தாலுமே ட்ரைனிங்கிங் உங்க ஆபீஸ்ல
இல்ல அங்கே தானா ட்ரைனிங் அங்கே தானா அங்கேரு இப்ப அவுங்கதா சொல்லி தருவாங்களா அங்க மேனேஜர் ஒருத்தரு இருப்பாரு அவுருதா சொல்லி தருவாரா அவுர்தா சொல்லிருக்காங்க அவர்தா சொல்லிருக்காரு தெரியிலயே எனக்கு மேம் இது க போன் பேசுவாங்க இல்லையா அவுங்க அதா ஆள் எடுக்குறாங்களா இது ஒரே ஒரு ஆள் கேட்டதுனால நா சொல்லிவிட்டே
உம்
அவுங்க போனாங்களா என்னா கேட் கேட்டாங்களா அங்க
தெரியலையே ஆ இது டைப்பிங் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னுச் நா அப்பறோ மத்ததெல்லா ஓக்கே டைப் டைப்பிங் மட்டு ஸ்லோவா இருக்கு பட்டு எதோ பண்ணப் பண்ணா வரு அப்டின் அவுங்களே தா சொன்னாங்களா அப்ற கால்ஸ் சால்ட்ரி எஸ்பெடேஷன் கேட்டாங்க ஃபோட்டீன் அவுங்களே ஃபோட்டின் சொன்னாங்களா ஃபோட்டின் கொஞ்சோ கம்மியாருக்கு க்கு கொஞ்சோ ஃபிஃப்டீன் அப்டின் சொன்னாங்களா செரி நா பா கேட் சிட்டு சொல்றேன் வச்சுட்டாங்களா அதோட காலே பண்ணலன் சொன்னாங்க ம் அதா உங்கள கேக்கலானு ஆமா
எனக்கு தெரியாது நீங்க சொ சொன்ன அப்றதா நானே கேட் த அவங்ககிட்ட அப்ற தா அவங்க சொன்னாங்க அவங்கள வெயிட்டிங்ல வச்சிருக்கோ காத்திருக்க சொல்லிருக்கோ அவங்க கேட்ட அப்றமே ட்டு இது நம்ம என்னன் பாத்துட்டு ஒரு மூணு பேரு வச்சுட்டு அப்ற தா சொல்லுவோ அப்டின் சொன்னா ஏனா அங்க இருக்கற அங்கருக்க இருக்கற ஒரு எடொ வந்து முக்கியமான எடொ
ம்
னால கொஞ்சோ தெரிஞ்சவங்
இல்ல ஃபஸ்ட்லந்து சொல்லுங்க புரியல
அங்க அங்கருக் ருக்கற எடம் வந்து முக்கியமான எடொ அதனால அங்க எடுக்கற ஆளுங்க வந்து கொஞ்சமாச்சு தெரிஞ்சவங்களா இருக்கட்டு கொஞ் சோ ஸ்பீடா ஒர்க் பண்றவங்ளா இருந்தா கொஞ்சோ ஈசி யாருக்கு அப்டின் பாக்குறாங்க அதனால வெயிட்டிங்ல வச்சிருக்காங்க
ஓகே ஓகே ஆனா வந்து எடுக்கறது வந்து ஒரே ஆள் தான கேக்குதா கேக்குது ஒன் மினிட் ஹலோ
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
அப்படிதான் சொன்னாங்க இவங்க அப்புறமேட்டு நீங்க கால் பண்ணுவாங்க வெயிட் பண்ண சொல்லுங்க இல்ல நா வேற எங்கன்னா கேட்டாங்கனா அட்டன் பண்ட்டு வர சொல்லுங்க ஒரு ரெண்டு எடம் அட்டன் பண்டு வர சொல்லுங்க உங்களுக்கு எந்த எடத்துல கால் பண்ணி கூப்பிறாங்களோ அங்க போயி் ஜான் பண்ணிக்க சொல்லுங்க
நான் வாய்ஸ் வந்து மோஸ்ட்டா வந்து கிடைக்கது கஷ்டமா இருக்கு இங்க என்ன தெரிஞ்ச இடம் வீடு பக்கமாவே இருக்கு ஈஸியா இருக்கு அவங்களுக்கு கொஞ்ச அதனால கொஞ்ச பழ க்குறோ
உம்
உம்
ஆஹ் சொல்றேன் உங்ககிட்ட
உம் சரி அங்கதான் மெய்னா பிர பெரிய இடமா இ சின்னது உங்க ஆஃப்
மே சின்ன ஆபிஸா தான் இருக்கு ன் நினைக்கிறேன் நான் அவங்ககிட்ட கேளுங்க எனக்கு தெரியல நானு போனதில்லைன்னு நினைக்கிறேன் போனதில்ல கேள்விப்பட்டிருக்காங்க இரு இருக்கு அப்படின்ட்டு ஆனா அது எவ்ள பெரிய இடன்லா தெரியல
ஆஹ் இவங்களோட சப் பிரான்ச்சா
உம்
உம் சரி சரி உ உங்கக்கு இது எப்பது மேரேஜு பேசனாங்களா
இன்னும் பேசல அடுத்த மாசம்னா வேலை நிக்கிற மாதிரி இருக்கு சொல்லிட்டோ
ஜூனா ஜூலையா
ஜூலை தான் நினைக்கிறேன் நான்
உம் அப்ப வந்து போங்க அது வரைக்கு
அது இல்ல அ டுத்த மாசன் நின்றுன்னு சொல்லி ட
ஜூன்ல நிக்கிறீங்களா
உம் சொல்லிட்டே
ஏன் இப்ப ஜூலேலயே நிக்கலாம் அஹ்
அது ஒரு கிளாஸ்க்கு போகணும் அதனால நின்னுட்டேன்
உம்
உம் அப்புறம் பொறுமையா பேசலாம் அப்படின்ட்டு
ஆஹ் அந்த கிளாஸ் க ஏனா ஃபீஸ் எதா அந்த மாரி ணா பே பண்ணுமா இல்ல ஃப்ரீ தானே ம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்தா ஆ
ஆஹ் ஃப்ரீனா ஃப்ரீல்ல அவுங்க சொல்லி தறது அவங்க இது ஒர்க் மாதிரி அதனால
ஓ ஆமா அங்கந் இதே வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த அஹ் எப்டி சொல்றது
இந்த சின்ன சின்ன பசங்கலா போவாங்கல்ல குட்டி குட்டி பசங்கலாம்
ஆமா ஆமா ஆமா அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து கத்து கொடுப்பாங்க அவங்க உஹம் ம்
உம் ம்
கே ஓகே இது இவங்க எனக்கு ஃப்ரீயாங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க மெசேஜ் பண்ணி என்னவ ஓகே ஓகே ஓகே அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க பண்ணி வந்து எ என்ன ஒரு க்கு எங்க போற அப்டின் கேட்டாங்க நான் பார்த்துட்டு பதிலே சொல்லுல
எனக்கு தான் கொடுக்கும்
பண்ண
ஏன் பண்ல ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே
ஏன் பண்ணிட்டு நம்மள ஒருத்தவங்க அந்த மாரி பேசிட்டாங்க திருப்பி எதுக்கு நம்ம அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லினு உக்காந்து இருக் நான் எதுவுமே பாத்தே ரிப்ளே அவங்க மெசேஜ் பாத்தேன் ஆஹ் அதா ரிப்ளை பண்ணாதன்ட
கேக்குதா
ஆ கேக்குது கே நிறை மாத நிலவே அ
ரோட்ல நின்னு
கேக்குதா
அந்த ஆப்ல ஒரு ஆப் ல பேசறேன்னு சொன்னல
ஹலோ
ஹலோ ஆ சொல்லு
ஆ ஆ கேக்குதா ம்
ம்
வேலலா எப்டி போது
எங்க ஆஃபீஸ்ல இன்னைக்கு சார் வந்தாரு ஹெட்டு
எம் டி அ
ஆமா அவர்கிட்ட நாங்க சொல்லியிந்தோ அவர்கிட்ட சொல்லிட்ட நானு நாளைக்கு பேசலா வாங்க அப்டி சொல்லிருக் காரு
ம்
பாப்போ இன்னாப் பேசுறாரு அப்டின்ட்டு
வேலய நிக்குற
ம்
ம்
அப்புறோ அவுங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்க ஏ ரிப்ளை பண்ணல எதுவோ ஏ அவுங்க மெசேஜ் பண்ணாங்க நீங்க
பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணு எனக்கு வந்து அல்ல கூடாது அப்டின் தோன்ச்சு அப்ப அந்த
உம் அவுங்க அவுங்க அவுங்க அம்மா கிட்ட சொ சொல்லியிருப்பாங்க நா பண்ணேன் அந்த பொண்ணு எனக்கு பண்ணல அப்டின்ட்டு சொல்லி இருப்பாங்க
நம்மளே எப்டி பேசுந்தாங்க ஏ
அவுங்க கதையே வேற மாதிரி பயனுக்குது அவங்களுக்கு ஒரு இவுங்க இருக்காங்களாமே சிஸ்டர்
அ அ அ
அவுங்களுடைய ப்ரச்சனையே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கா சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா எதாச்சு
எதுவு தெரியாதது நாங்க யாரையு யார்க்குடயு டச்சு இல்லை தெரியுமா போன் பண்ணி எல்லாட்டயு தெளிவிப்ப கருன்னாங்க
உம் ம் சொன்னாங்களா என்ன பத்தியு சொல்லிருக் பாங்கலே
உம் ம் ஏங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க என்ட்ட எதுவு சொல்லல
சொல்லி இருப்பாங்க அவுங்களா சும்மா இருப்பாங்க
நம்ம பேசுறது இல்லையே அவுங்ககிட்ட
யாரு
அவுங்க கிட்ட
அப்டியா
உம் போன் பண்ணாங்க அப்பக்கூட எடுக்கல எனக்கு பண்ணாங்க நாந்த பேசுணோம்
உம் ம் சேரி சேரி
ஆச்ச வந்தபோ
ஒரு ஃபோர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரில
உம்
நாங்க சிக்கன் ரைஸ் வாங்கலானு இருக்கோ
உம்
நைட்டு டின்னருக்கு நாங்க சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடலானு இருக்கோ
உம்
நீங்க வாங்குவீங்ளா எப்படி வாங்குவீங்க ஒன்னு வாங்கு இல்ல ஒன் பை டூவா வாங்கி சாப்பிடுவிங்ளா
நாங்க வாங்கனா ஒண்ணுதா வாங்குவோ கொஞ்சோ கொஞ்சமா சாப்பிடணு நெறய சாப்பிடக்கூடாது தெ ட்டுவாங்கமா அவுங்க சாப்பிட மாட்டாங்க அவுங்க கொஞ்சமாதா ச
பைத்தக்கருங்களா வீட்ல வாங்கனீங் கனா எப்படி வாங்குவீங்கனு கேக்குற வீட்ல
வீட்ல மீன்ஸ் எப்படி
வீட்ல சாப்பிடற அஹ் உங்க சிஸ் டர் கூட
அது இதா
ம் நாங்க ஒன் பை டூவா வாங்கி செரி பாய் வெச்சறீங்ளா
கட்டிடுவோ அப்டி இல்லைனா ரொம்ப ஒ இப்படிதா வாங்குவோ ஆ கொஞ்ச கொஞ்சமா சாப்பிட்டா உம் சேரி சேரி உம்